வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க
சும்மா தா இருக்கோ தோழி
சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு தோழி
ஆ சாப்ட்டேந் தோழி
சேரி சேரி சேரி ம்
என்ன சாப்ட்டீங்க
சாம்பார்
சரிங்க சரிங்க
ம்
ம் டைம் பத்தி பேசலாமா
ஆ பேசலா
ம் நீங்க டெய்லி உங்களோட வாழ்க்கையில டைம் எப்டிலா பயன்படுத்துறீங்க நா நெறைய டைம் என்னோட இதெல்ல வேஸ்ட் தா பண்றே
நா கூட அப்டிதா தோழி வேஸ்ட் பண்றே அப்பற நானு ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டமே இந்த டயத்த இந்த டயத்துல எதாவ்து பண்ணியிருந்தா கொஞ்சோ மிச்சம் பண்ணிருக்லாமே டயத்த ஆ அப்டின் நெனைப்போ ஆமா ரொம்ப வர்ஷ நா வேஸ்ட் பண்ணிட்டே இப்ப நெனைச்ச அந்த டைம் பின்னாடி வருமா வராது
என்னங்க நீங்க படிச்சிருக்கீங்க?
நா டுவெல்த்து படிச்சிருக்கங்க
அப்டியா சேரி சேரி சேரி சேரி ம்
டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வீட்லயே உக்காந்துட்டங்க ரெண்டு பசங்கள பெத்ததுதா மிச்சோ
ச்ச என்னங்க இப்படி சொல்றீங்க பசங்கள பெத்துருக்கீங்க அப்றோ என்ன ம்
ம்
நீங்க அதுக்கப்றோ எது படிக்க ட்ரை பண்லையா
ட்ரை பண்ணலனு இல்ல கொஞ்சோ சின்ன வய்ஸ் லே மேரேஜ் ஆயிட்ச்சு அதுக்கப்றோ ட்ரை பண்லாம் பாத்தா நாங்க ஆந்திரால இருந்தோமா அங்க வந் து மொழி வந்து வேற மொழி தெலுங்கு பேசுவாங்க
ம் தமிழ் இருக்கும்லங்க
தமிழ் கெடையாதுங்க தெலுங்கு தா இருக்கு தமிழ் வ படிக்கணு நெனச்சன்னா திரு த்தனி வரணு அந்த மாரி கொஞ்ச தூரோ டிராவல் பண்ணி வந்து படிக்கிற மாரி இருந்துது அப்டியே விட்டுட்டங்க அப்றோ அப்டி கொஞ்சோ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு அழஞ்சு
ஏ என்ன ஆச்சு
அந்த மாதிரியே விட்டுட்டே
ம்
அதனால எல்லா டைமு வேஸ்ட்டா போச்சு
ஓ இப்ப ஃபீல் பண்றீங்க படிச்சிருக்கலா ஏதாது சும்மா அங்க இருக்கு ஏதாவது பண்ணிருக்கலா
என்னங்க
இல்ல சும்மா இருந்ததுக்கு ஏதாவது பண்ணிருக்கலான்னு இப்ப ஃபீல் பண்றீங்கன்ற
ஆமா இப்ப ஃபீல் பண்றோ பண்ணி என்ன பண்றது
உண்மதா பசங்களுக்குமே
அதனால தா இப்பவு ஆ
இல்ல பசங்களுக்கு அதுதா சொல்றது பண்ண வேண்டிய டயத்துல எல்லாத்தையு பண்ணிடு அதுக்கப்புற காலம் போனதுக்குப்புற கவலைப்பட்டு எதுவு ஆகாது சொல்லிட்டேருக்கறது
ஆகாது ஆமா ஆமா படிப்பு தாங்க முக்கியோ
கண்டிப்பா
படிப்பு இல்லைன்னா கஷ்டம்
அது உங்க மாரி நீங்க படிக்கலன்றீங்க படிக்காம ஃபீல் பண்றீங்கல்ல அந்த மாரி உங்களுக்கு நல்லா தெரியு போல அதுக்கு தா
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப பசங்களுக்கு சொல்லி தரன்னா கூட இது ஒண்ணும் பண்ணல்னா கூட கொஞ்ச கஷ்டமா இருக்குல்ல
ஒன்னு நடத்த எதிர்பார்த்துட்ருக்கறது ட்யூஷன்
ஆமா அடுத்தவுங்க ஆமா
ஆமா
தா இப்ப கூட ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது
ஆ
எதுவு இங்கிலீஷு பைய பண்ணாம விட்டுருக்கா ஏப்ரல்லயே இருக்கு இன்கம்ப்ளீட்டு அதனால அவுங்க சொல்ல மாட்டிக்கிறா நாங்க சொல்றோ பண்ண வைங்க அப்டின்னாங்க சரி மேம் அனுப்பிடுங்க பண்றோ ஆமா ஆமா சொல்லல போலக்க
இன்னும் டைரி கொடுக்கல இன்னு டைரி கொடுக்கல ஏப்ரல்ல நாங்க கொஞ்சோ வெளியில போயிருந்தோ
ஓகே அது கொடுக்காட்டாலு அது வேற எதாது ரஃப் நோட்ஸ் எழுதி கொடுக்கல ஏனா சின்ன பசங்க இது எல்லாமே ஞாபகமா வந்து சொல்லுவாங்களா
சொல்லுவாங்களா அதா தெரியல போலருக்கு அவுங்களுக்கு அப்டின்னு பாத்தா
அது ஏப்ரல்ல உள்ளது இப்போ பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொல்றாங்களோ
ஆமா ஆமா சொல்றாங்க
ம்
அதனால
என் என்னது எழுதணுமாமா என்ன பண்ணி பண்ணணுமா
ஆமா நா எழுதணு
என்னதுங்க பண்ணணுமா தோழி கேக்குதா தோழி
ஆ கேக்குது கேக்குது
ம் இல்ல என்ன பண்ணணுமா பையனுக்கு
ஆ நோட்ல எழுத சொன்னாங்க
செரி செரி
அதான் சொன்னாங்க தெளிவா நேர்ல போனாதான் தெரியு
ஓ ஓ கால் பண்ணி சொன்னாங்களா
ஆ கால் பண்ணி சொன்னாங்க
ம்
நேர்ல போனா என்னன்னு சொல்வாங்க
செரி செரி
நீங்க தான் கூப்ட போவீங்களா
ஆமா மா மா மா ரைக்கல நான் தான் கூப்ட போவோம்
ஜூஸ் பையனுக்கு
இந்த மூன்றரை மணிக்கு
மூன்றர மணிக்கா மணி மூணு
ம் இல்லங்க இன்னு ஆகலங்க இன்னு டயம்‌ இருக்
சேரி செரி சரி ஓகே கே கே எங்க வீட்டு டைம் கானதுனால தான் பாக்கற
ஆ ஆ மூனு இருவது அந்த டைமிங் ரொம்ப முக்கியம்ங்க
கண்டிப்பா
வேஸ்ட் பண்ணாம ஏதோ ஒண்ணு பண்ணோனு நெனச்சுக்கோங்க
ம்
வாட்ஸாப்ப்
இப்ப அவ்ளோதான் பசங்களா நீங்க எல்லா எடுத்து வச்சுக்கோங்க
நல்லா படிக்க‌வச்சு
நன்றிப்பா அவுரு தான் பேசணு
ஆ
தூரமா பேசுரீங்க
இல்ல உங்களுதுதான் தூரமா கேக்குது நான் இங்கே தான் இருக்கேன் கேக்குதா
ஆ கேக்குது
ஆ ஆ
ஆ எம் உன் இப்ப வருவாங்க
என்னன்ன
உங்க பசங்க எப்போ வருவாங்க
ஏன் பசங்க வர்றதுக்கு நான் வீட்டுல இருந்தே நாலே ஹாலுக்கு மேல தான் கெளம்புவேன் நால்ர மணி ஆகு
ஆ ஆ நீங்க போய் அழச்சிட்டு வருவீங்களா
இல்ல அங்க பள்ளி வாகனத்துலதான் வராங்க அந்த கேடுல வந்து அங்க ஆ கொஞ்ச தூரமா மெயின்ல நிப்பாட்டி இருவாங்க நா அங்கபோயி வண்டியில போய் கூட்டிட்டு வந்துருவ கொஞ்ச தூர மாஸ் போடு அதனால செரி நம்ம இப்ப போக வேண்டா கொஞ்சோ ரிஸ்க் எடுக்க வேண்டான்ற மாரி ஆ வீட்ல சொன்னங்க அதனால கொண்டு போய்
செரி
கொண்டு போய் விடலான் தா தோணுச்சு என்ன பைப்பாஸ் வேறையா
ஆ ஆ
போனு சேர் எதுக்கு நம்ம கொஞ்ச காசுக்காக பாத்துட்டு
ம் ம் ம்
அது மிஸ் பண்ற மாரி ஆயிடு
சேர் சேர் சேர் சேரி
அதுனால அவுங்க வேணான் ஆ பண்ணி தரீங்களா
சேர் சேர் சேர் சேர் சேர்
அத வந்து நிப்பாடிடுவாங்க நா இதுக்கு இருக்கோ எனக்கு மொ போன்ல ட்ராக்கர் இருக்கு அதனால அவுங்க எங்க வராங்கன்னு பாத்துட்டு கரெக்டா கிட்ட வரும்போது போய் கூப்பட போயிடுவே
சேர் சேர் சேர் சேர் சேர் அந்த டையத்த கூட வேஸ்ட் பண்ண வேண்டானு நெனைக்கிறீங்க
ஆமா கண்டிப்பா ம் அப்டினு இல்ல டைம் வேஸ்ட் காக இல்ல போய் அங்க வெயில்ல நிக்கணும் ஒன்னு செரி வெயில நின்னாலுமே எல்லா பள்ளிக்கூடமே அப்பதா விட்றாங்க ஃபுல்லா அங் கூட்டமா இருக்குது ஆ வண்டியே நிப்பாட்டவே முடிலங்க வண்டிய நிப்பாட்ட முடில ஆட்டோ வேற வருதா என்னால ஒதுங்கி நின்னாலுமே அங்க ஆட்டோல நகரு நகருபாங்க அது எதுக்கு கஷ்டோ கரெக் டா நா பாப்பே எங்க இது பக்கத்துல ஒரு நகக்கட இருக்கு அந்த நக நககட பக்கத்துல வந்துருச்சு அப்டின்னா நா அங்க இருந்து கெளம்புவே ஆமா கரெக்டா பசங்க இறங்குறதுக்கு நா போறதுக்கு கரெக்ட்டா இருக்கு கொஞ்சோ ட்ராஃபிக்கா இருந்தா அவுங்க வர லேட் ஆகு நா கொஞ்ச இங்கிட்டு தள்ளியே நிப்பாட்டிபே என் பையன் பெரிய பையன்தா அதனால என் பொண்ண கூட்டிட்டு வந்துடுவான்
கூட்டிட்டு வந்துருவா ம் கூட்டிட்டு வந்தோன்னே நீங்க கூப்ட்டு வந்துருவீங்க எல்லா அப்டிதாங்க இப்ப ஸ்கூலு கூப்பட போனோம்னா மொத்தோ ஒன்னாவது வகுப்புல இரு அ மூணாது வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கு விட்டுர்றாங்க
ஓ செரி
ஃபுல்லா ட்ராபிக்கு அதனால கொஞ் சோ லேட்டா போனோம்னா நம்ம போனோனா கூப்ட்டு வந்தர்லா கொஞ்ச சீக்கிர போணு னா சீக்கிரம் போனோம்னா அந்த கூட்டத்துல் மாட்டிடுவோமா நா வேற வண்டி இப்ப தா கத்துக்கிட்டனா அதனால ஏன் ரிஸ்க் எடுக்கறது அந்த கூட்டத்துல
எல்லா உண்மதா
ம் காரு வண்டி பைக் எல்லாமே வரு அந்த டயத்துல
அதா அதா அதா அதா இல்ல ஆட்டோ கார வர இப்போ மோசோ ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு நகரவே மாட்டிக்கிறான் ஏதோ அவ இடம் மாறி நம்மள நிப் பாட்டவு உட மாட்டா எங்களுக்குலா ஸ்கூல் ஏரியா எங்க இது ஸ்கூலு ஆ ஹாஸ்பிட்டல்லா நெறையா இருக்குமா அதுனால கூட்டமா இருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக் கு அது அந்த ஒ ஒரு ஸ்கூல் இருக் ஆமா ஒரு ஸ்கூல் இருக்கு அதுல பசங்க அதிகமா இருக் ப்பாங்ளா அதுனால அந்த ஸ்கூல் விட்டாலே அப்டி எங்க பாத்தாலு கச்ச கச்ச கச்ச கச்ச கச் ச்ச கச்சந்தா இருக்கு நிக்கவே முடியாது நம்மளால
ம் ம் ம் அதனாலா இப்ப வண்டில போகும்போது கூட முன்னாடிலா எ பையனுக்கு போன வருஷம்லா அ ரெண்டு பத்துக்கு விட்டுட்ருந்தாங்க அப்ப வந்து தெரியல இந்த ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்ளா டக் க்குனு போயிருவோ இப்போ வந்து எல் ஆ சீக்கர வுட்டதுனால லேட்டா விட்றதுனால எல்லா ஸ்கூலுமே அதவே டயத்துல விட்றாங்களா அதனால போகம்போது கூட கஷ்டமா இருக்கு
இப்ப எல்லா ஸ்கூலுமே இந்த மூன்ற டைம் தா அதனால தா எல்லா எங்க பாத்தாலு கூட்டோ பசங்க எங்க பாத்தாலு பசங்களா தா இருக்காங்க
ம் அதனாலதா பயமா இருக்கு ஏற்கனே வண்டிலருந்து நானு எ பையனு ஒருக்க விழுந்துட்டமா
ஓ சேரி சேரி
அ அதனால கொஞ்ச மெதுவா போயி கூப்ட்டு வர்ற மாதிரி இருக்குதுங்க அந்த ஒன்னுதா ம் ம் சேரி அதனால ஒரு இப்ப ஆமா ஒரு அஞ்சு நிம்ஷ லேட்டா போனா கூட பிரச்சன இல்ல
அவளதா ஏனா நம்ம போனாலு பராது இது நம்ம ஒழுங்கா போனாலு ஏதுத்தாப்ல வர்றவ்ங்க ஒழுங்கா வரமாட்டாங்க
ஆ அதா அதா அதா அதா ம் அதனாலதா சரி கொஞ்ச பத்து நிம்ஷம லேட்டா போனாலு போனோன டக் க்குன்னு அழச்சிட்டு வந்துற்லா மேம் எப்டியு உக்கார வெச்சுருப்பாங்க
சேரி சேரி கிளாஸ் ரூம்ல போய் கூப்டுவீங்ளா
அ கிளாஸ் ரூம்ல அங்க ஆடிட்டோரியம்ன் சொல்ட்டு மொத்தமா எல்லாரையு உக்கார வச்சு இருப்பாங்க
சேரி சேரி ஆ
அங்க போயி கூப்ட்டுட்டு வந்துருவோ அப்டிலா இல்ல சைன்லா பண்ண வேண்டா மேம் அங்க போனாலே இருப்பாங்கல்ல அவ்ங்க பாத்த ஒட்னே அனுப்பிருவாங்க சைன்லா பண்ண வேண்டா எ சின்ன பையன கூப்ட்டு வரம் போது தா சைன் பண்ணிட்டு யாருக்கு இப்ப பண்றோன்னு சொல்லி
ஆ ஆ ஆ
என்ன டைமிங்கு எல்லா ஒரு நோட்டல எழுதி கையெழுத்து போட்டுட்டு வர்ணூ இவனுக்கு அப்டி இல்ல இவன் பெரிய பையந் தானே என்னய அம்மான்தா எனக்கு சொல்லுவால்ல அதனால எந்த பிரச்சனையு இல்ல போனோன தா கூப்டுட்டு வந்துற்லா
சேரி சேர் சேர் சேர் சே பரவால்ல ம் சேரி தோழி நீங்க கெளம்புங்க டைம் ஆயிடுச்சு
ம் ம் ம் ஆ இன்னொரு சந்தர்ப்பம் கெடச்சா பாக்லா
ஓக்கே தோழி நன்றி தோழி ம் ம் ம் நன்றி நன்றி